கா
ஹலோ
என்னக்கா பண்றீங்க நல்லா இருக்கேங்கா
ஆ நா வந்து வீட்ல சமச்சிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நானு வேல பாத்துட்டு வீட்ல நானும் வேலதான்க்கா பாத்துட்டு இருக்கேன்
ஆ நானும் சமச்சிட்டு இருக்கேம்மா நைட் வந்து இட்லி அ இட்லி சாம்பார் சட்னி சமச்சிட்டு இருக்கேன் சுட சுட இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் சமச்சிருக்கேன் ஆமா ஆமா ஆமா ஆம்
யா எப்பயுமே நான்வெஜ் செய்வீங்க யான் பண்லயா
இப்ப வந்து இன்னைக் கு கொஞ்சம் நேத்து சாப்ட்டோமா அதனால சரி இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்யல நேத்து சிக்கன் சாப்ட்டோம் அப்புறம் மட்டன் அ லிவர் சாப்ட்டோம் அதனால வந்து இன்னைக்கு வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெஜ்ஜு மாறிட்டோம்
சின்ன மேடம் ஒன்னு போட்ருந்தாங்க பாத்தீங்ளா சிக்கன் ஆ லிவர் ஆ ஃப்ரை அது இன்ன நல்லாவக்கா இருக்கு
அது நல்லா இருக்கு அது சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது ரத்தம் நெறைய ஊறும் இப்ப நம்ம அ நான்வெஜ்ஜுன் எடுத்துக்கிட்டோனாலே ஆ அடி நான்வெஜ்ஜுன் எடுத்துக்கிட்டோனாலே அதுல வந்து இப்ப நம்ம வெறு கறியா சாப்பிற விட அதுல இருக்க அதுல இருக்க உறுப்புகள வந்து எ தெது நல்லது எத எதுக்கு எதெது நல்லது அப்டின் சாப்ட்டா நமக்கு நல்லது இ ப்ப வந்து அந்த ஈரல் சாப்ட்டோனா ம் ஈரல் சாப்ட்டா நமக்கு ரத்தோ ஊறு நல்லா இப்ப நம்ம டாக் ட்ரு கிட்ட போயி போனுனா இப்ப திடீர்னு ஒரு ப்ளெட் டெஸ்ட் பண்ண சொல்றாங்னா திடீர்ன் ப்ளெடு கம்மியா இருக்கு நமக்கு அடி க்கடி காச்சல் வந்துட்டே இருக்குனா அப்ப ரத்த கம்மியாருக்குன் அர்த்தோ இப்ப நம்ம இத எடுத்துக்டோனா நம்ம ஃபுட்டுல அதுனால நம்மோ நமக் கு வந்து கொஞ்சோ எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகு ஆமா அதுவு இல்லாம ம் சிக்கன்லியு வருந்தா அதுவு இல்லாம் நம்ம பழங்களு அதுக்கு ஏத்த மாரி இது சிக ப்பு கலர்ல என்னென்ன பழங்கள்ட்ருக்கோ ஆ இப்ப மாதுளம்பழோ எடுத்துக்லா அப்புறமா வந்து பீட்ரூட் எடுத் துக்லா இன்னு நெறைய அ கேரட்டு பீட்ரூட் இன்னு நெறைய பழங்க காய்கறில்லா எடுத்துட்டா ரத்தோ ஊறு நமக் கு ம் ஆமா அது சாப்ட்டா வந்து குளிர்ச்சி ஒடம்புக்கு ரொம்ப அ அது வந்து ஒரு கு அ நல்ல வேக வெ க்கிணு வேக வெச்சு அதுக்கப்புறோ செஞ்சா கொஞ்சோ வெந்துரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுடுத்தண்ணிலதான போட்டு அத கழுவுறோ அதுலியே கொஞ்சோ லைட்டா வெந்துரு அதுக்கப்புறோ வேகலனா நம்ம வந்து அதுக் கு புதினா போட்டு வேக வெச்சா வெந்துரு இப்ப வேக மாட்டேந்துல ஆமா விஸ் ல் வுட்னு புதினா தழ போட்டு வேக வெச்சா வெந்துரு அப் அப்பிடி இல்லையா கொஞ்சோ வினிகர் இருக்குல்ல அத ஊத்தி வேக வெச்சாலு வெந்துரு அப்ப வெந்துட்டு நம்ம சாப்ட்டோன் வெச்சுக்கோ ஆமா அது வேக வெக்கும் போது அது போட்னு அது போட்டு சீக்கிரமா வெந்துரு அப்டி வெந்துத் சாப்ட்டா நல்லாருக்கு அதுவு இல்லாம ஒரு ஆ ட்டு இறைச்சில வந்து கொஞ்சோ ஒரு மாரி வா வாடடிக்கு அந்த வாட வராம இ கிற்துக்காக நம்ம இதப் ம் யு வ பயன்படுத்திக்கலா ம் ஆமா அதுக்காக ம் கொஞ்சோ நல்லா இருக்கு அதனால அத நம்ம இது பண்ணி க்லா அது போட்டு நம்ம சமச்சாலு கொஞ்சோ டேஸ்ட்டு கொஞ்சோ கூடவாதா இருக்கு
அது எப்படி எதுக் கூட தொட்டுன் சாப்பட்றது
சாப்பாடு இட்லி தோச அப்டி சாப்பில்லா இல்லனா நம்ம சும்மாவே சாப்பில்லா இப்ப சிக்கன் கிரேவி சாப்பிறோல அந்த மாரியே கிரேவி மாரியே நம்ம சாப்பில்லா ஒன்னு ப்ரெச்சன கெடையா ஆமா அந்த மாரி ஈரல் க அதெல்லா சாப்பிலா
அந்த அந்த சாப் பலாமா இ
ஆ அதுவு சாப்பில்லாம் ஆட்டோடுது சாப்பில்லா கோழிது சாப்பில் கோழியோடதுல சாப்டக்கூடாது நம்ம இது வரைக்கோ அதெல்லா சாப்ட்டது இல்ல ஆடோடது சாப் பில்லா அது நல்லா இருக்கூ ஓடம்புக்கு ரொம்ப சக்தியுகூட நம்ம குளிர்ச்சியா குளிர்ச் சியு இருக்கூ அத நம்ம சாப்ட்டோனா
ம் ம் ம் பரவால்ல ஆனா அதெல்லா ஓடம்புக்கு நல்லத்தா
ஆமா அதுல ஈரல் எடுத் த்துக்லா மூள எடுத்து
இப்பல்லா யாருக்கா சாப்பறாங்க அதெல்லா புடிக் மாட்டிகிது பசங்கல்லா சாப்பிட்றானுங்கதாங்
மூள எடுத்துக்லா மூள இருக்குல்ல அது சாப்பில்லா
எனக் புடிக் காது அது
அது வந்து இல்ல எடுத்துக்லான் நா சொல்ற இந்த மாரி ஒடம்புக்கு அதெல்லா சத் த்தி இல்ல அதனால நம்ம எடுத் த்துக்லா ஆ இதுவே கறி எடுத்துக்கிட்டோனா அதுல கொத்து கறி வாங்கிலா அதுவு இன்னு டேஸ்ட்டாவு இருக்கூ அதுவு ஒடம்புக்கு சத்து தா இது மாரி எடுத்துக்லா ஆமா இன்னு காய்கறியு நறையா எடுத்துக்லா இல்ல கொழந்தைங்கள்லா நாங்க சிக்கன் மட்டு தா அவுங்க சாப்டுவாங்க அவங்க வெறு சில்லி மட்டு ஆமா அவுங்க வெறு சில்லி சிக்கன் மட்டுந் தா சாப்புடுவாங்க வேற ஒன்னு அவுங்க
அதி இன்னாக்கா சில்லி சிக்கன்னா
அதா சிக்கன் சிக்ஸிடி ஃபை அ அது மட்டுந்தா அவுங்க சாப்பிறாங்க விரும்பி அ அது மட்டுந்தா அவுங்க விரும்பி சாப்பிறாங்க ம மத்தப்படி வேற
தம்பிதான்கா பண்ணா இப்ப அததுதா சாப்ட்டு வந்தேன் தம்பி தா செஞ்சான் சூப்பராந்ச்சி
அத அதா அவுங்க கொழந்தைங்க எது விரும்பி ஒண்ணு சாப்பறது கடையாது நம்ம தா சாப்புறோ நம்ம அப்டே கொஞ்சோ மிரட்டி கிரட்டி குடுத்தோன கொஞ்சோ சாப்பறாங்க
சாப்டுவாங்க
ஆ இல்லட்னா அதுவு இல்ல துவு இல்லாம நம்ம காலையில எந்துருச்சோன நாங்க கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸு அந்த மாரி எதாது ச்சு ஜூஸ் குடுப்பே கொழந்தைங்களுக்கு அப்புறோ முட்ட கெடுக்கறே என்னா முட்ட முட்ட குடுத்தா கொஞ்சோ இதா இருக் குள்ள ஓட்றாங்க ஸ்போர்ட்ஸ் வெளாட்றாங்க அதனால கொஞ்சோ ஸ்ட்டென்த்தா இருக்குன் சொல்லிட்டு வேக்க வச்ச மு முட்ட ஒண்ணு குடுப்ப பால் குடுப்ப பையன் வந்து இந்த வருஷோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷொ அடுத்த வருஷொ இல்ல அதுக்கு
ஏ இப் அடுத்த வருஷொ இல்லாத அடுத்த வருஷமா
ஆ அதுக்கு அடுத்த வருஷொ ஆமா ஆமா இப்பதா ரெண்டு வயசு நாலு வயசுல தா சேத்தணுன்னனு நெனைச்சிட்ருக்கோ ஆமாமா இல்ல பொண்ணு அப்பதா நல்லா பாத்துப்பான் இல்ல அவ அவனை வந்து அவள் நல்லா பாத்துப்பா அதனால அப்டி சேத்துலான்னு நெனச்சிட்ருக்கோ நாங்க
ஆ ஆ ஆ
இன்னு கொஞ்சோ பழக்கணு அவன பால்வாடில விட்டு பழக்கணு
ஆமாமா நீங்க எங்க உங்ககிட்டயே வச்சுன்னு இருக்கீங்க அம்மா வீட்டுக்குல்லா அனு ப்புவீங்களா
அ அனுப்புவே அனுப் போவாங்ங அவுங்களு
எப்டி தனியா இருப் ப்பானா
இல்ல இல்ல இல்ல அந்த மாரி எல்லா இன்னு பழகல இன்னு கொஞ்சரோ ப்போ கொழந்ததான இருக்க மாட்டா ம்
தாஹாப் இது
பாப்பா இருப்பா ம் பாப்பா இருப்பா போயி தம்பி இருக்க மாட்டா அதே மாரியே அ அந்த மாரி ம் அந்த மாரி ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தா குடுத்தோம்னா கொஞ்சோ அவுங்களுக்கு ஃப்யூச்சர்ல கொஞ்சோ நல்லா இருக் குள்ள ஜூஸு கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு அந்த மாரி ஜூஸ் காலையில எந்திரிச்சோன்னே குடுக்கறது
ஆமா ஆமாக்கா இது சின்ன மேடோ ஒண்ணு சொன்னாங்க என்ன சொன்னாங்களா குரூப்ல ஒண்ணு போட்ருந்தாங்களே ஒருத்தோரு இந்த செக் ரெட்ரி செக்ரெட்ரி பத்தி சொன்னாங்களா அவருக்கு ஏதோ ஷு க்கர் அதிகமாயி
ஆ அதா அதா ஷு
ஆ இதா ஒரு போயிட்டு ஹ‌ ஆ ப்பா ஃபோட்டோ பாத் தோனே பயங்கரமா இருக்குக்கா
ம் ம் ம் ம் ஷுகர் அதா அதா ஆ அதுக்காக தா நம்ம இப்பயே ஷுகர் வராம நம்பளே தடுத்துக்கணு இனிப்பு எல்லா கொஞ்சோ அதிகமா சேத்துக்கூடாது ம் அந்த மாரி நம்ம நடந்துக்கணு இப்பயே நம்ம வந்து கொஞ் சோ நம்ம ஒடம்ப கரெக்ட் பண்ணி வச்சுட்டோனா ஆமா ஆமா ஆமா
தா சாப்படணு
ம் நல்லா சாப்பட்னு நல்ல ந நட்ஸ்ஸு ஃப்ரூட்ஸ்ஸு கீரைங்க எல்லாமே எடுத்துக்கணு காரமான பொருள அதிகமா சேத்திக்ககூடாது
பா
ஆ கேரட்லா நல்லா கடைக்கும் மண்ணுல அ வெளையறு மண்ணுல வெளையற கேரட் தான அதனால நல்லா கடைக்கு
எப்டிக்கா ஃப்ரெஷ்ஷா எப்டி அந்த ரேட்டுலா அது
ஆ ஃப்ரெஷ்ஷா இப்ப குடுத்தாங்கன்னா இப்ப இங்க அப்டி பா இங்க வாங்கறது அப்டி மாரி இருந்தா கொஞ்சோ வெல கம்மியாதா கடைக் கு இங்கல்லா‌ கேரட்டு ஆமா கேரட்டு வெலையு கேரட்டு வெலையும் பீட்ரூட் டு வெளையுது மண்ணுக்குள்ள அப்புறமா கோசு ம் கோசு வெலையுது ஆமா கோசு கே அப்பறமா வந்து இன்னொரு சின்ன சின்ன கோசு சொல்லுவாங்க சின்ன கெல கோசுன் சொ சொல்லாவாங்க அந்த கோசு வளரது அந்த மாரி எல்லா வளருது
அந்த சின்ன கோசு
மாரிதா கறி க கறில போட்டு சமைக் கிறதுக்கு அ யூஸ் பண்ணுவாங்க ஆமா கறில போடுறதுக்கு நம்ம பயன்படுத்தி
இன்னு உங்கள மாரி இருக்காங்களா எப்டி
அ என் என்ங்கள மாரினா
உங்கள‌ மாரினா இப்ப உங்க இது இனம்
ஆ அப்பிடி இல்ல எல்லாருமே கலந்துதா இருக்காங்க அவுங்கனு இவுங்க இருக்கிறாங்க அப்படி எல்லா கிடையாது எல்லாருமே இருக்காங்க அப்டியல்ல இல்ல எல்லாருமேதா இருக்காங்க நா அந்த மாரி காய்கறி பூண்டு வளருது நல்லா
ஓ பூண்டா
பூண்டு வளருது கெழங்கு அதெல்லா வள நல்லாவே வளரு ம் பூண்டு மல பூண்டு இங்கதா வள அது மழையிலதா வளரு நல்லா வளரு பூண்டு வளரு அப்றமா வந்து
எப்டி குன்னூர்ல டீ இதெல்லா இருக்கா
ஆ டீ டீ எல இருக்கு ம் டீ எல இருக்கு ஆ நம்ம இது பண்ணிக்லா
காப்பி கொட்டையு வளருது டீ கொ டீயு வளருது டீ வந்து
டீயு வளருது நீங்க எனக்கு இது கொரியர் போடுங்க காஃபி
அ கா காப்பி அந்த அளவுக்கு அஹ காப்பி அந்தளவுக்கு நல்லா இருக் காது டீ தூள் தா நல்லா இருக்கு நறைய வகையான டீ தூள் இருக்கு சாக்லேட் டீ ஏலக்கா டீ அ சாக்லேட் டீ ஏலக்கா டீ அந்த மாரி நறைய டீ இருக்கு அதனால வந்து டீ இருக்கு காப் காப்பி அந்த அளவுக்கு கேள்விப்பட்டது இல்ல அ சும்மா வளருது வீட்டுக்கு மேல வளருது எங்க வீட்டுக்கு மேல காப்பி வளருது இருந்தாலு நம்ளே காய்ய வச்சு எடுத்து அரைச்சுக்லா அவ்ளோதா இங்க ஒரு காப்பி அ காப்பி தூள் பேக்ட்ரி இருக்குது அ நல்லா இருக்கு அங்கயு நம்ம சாப்
ம் எனக்கு கொரியர் போடுங்க
அ
உண்மையா கேக்குற ம் எனக்கு புடிக்குக்கா காஃபினா
அ காப்பிக்கொட்டை இங்கேயே வளருது நாங்களே இப்ப வெயில் நல்லா அடிக்குனா காப்பிக்கொட்டைய பொறிச்சு ட்டு வந்து அத நல்ல வெயில காய வச்சு நல்ல மனமா இருக்கு ம் நல்ல மனமா இருக்கு ஃபஸ்ட்டு பழமா இருக்கு அப்றோ கா அப்றோ காய மாறு அப்றமா தா வந்து காய வக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கு நம்ம காய வச்சு எடுத்து மிக்சியில போட்டு அரச்சிக்லா இல்லனா மிஷின்ல குடுத்து நறைய அரச்சி மிஷின்ல குடுத்து அரச்சிக்லா
பரவால்லக்கா ஆனா வந்து டீ தா எல காஃபி வந்து கொட்ட அதானே
வந்து கொட்ட டீ வந்து எலை டீ வந்து நம் ம் டீ வந்து நம்ம நம்ம வந்து நேரடியா அப்டியே பொறிச்சு டீ தூள் அந்த மாதிரி பண்ண முடியாது அது பேக்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கு நறைய இருக்கு நறைய மிஷின்ல போட்டு அது க்ரேட் க்ரே க்ரேட் க்ரேடா பிரிப்பாங்க ம் க்ரேட் க்ரேடா பிரிப்பாங்க
கப்புல வேற குடுப்பாங்க பாருங்க
ஆமா ஆமா டீ குடுப்பாங்க அதா இல்ல க்ரேடு க்ரேடா பிரிச்சு ம் ம்
ம்